ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேந்தோழி
என்ன சாப்ட்டீங்க நையிட்டு சாப்ட்டாச்சா
ஆம்மா தோழி சப்பாத்தி முட்ட கறி சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க மட்டன் பிரியாணி தோழி மதியம் உள்ளது ஹீட் பண்ணி சாப்ட்டோ
ஓ ஓகே தோழி
உம் உங்க தோழிகளை பத்தி ஏதாச்சு சொல்லணுனு நெனைக்கீங்களா
ஆ கண்டிப்பா தோழி எனக்கு வந்து அஞ்சு ப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தோழி காலேஜ்ல நாங்க வந்து ஒரு கேங்கு அதுல வந்து அஞ்சுமே எப்டின்னா அந்த ஊருப்படாத கேஸ் தோழி அதுல நா மட்டுந்தா வந்து நா இப்டிதா கொஞ்ச வந்து எல்லாத்டியுமே கரெக்டா இருப்பே பெர்ஃபெக்ட்டா இருப்பே அவங்கல்லா வந்து இன்பெர்பெக்ட்டா இருப்பாங்க தோழி நா வந்து இந்த அசைன்மெண்ட்டு போர்ஷன் நோட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா எடுத்துருவே ஜோடி
அப்படியா
ஆ எல்லாமே கரெக்டா இருப்பே தோழி அவுங்க என்ன அந்த அஞ்சி பேருமே காட்ஸ் வெளையாடு
ஆமா ஆமாமா ஆ நாங்களு இவனு வெளாடுவோ நாங்களு இதெல்லா ஒரு டைம் பாஸ் அத நாங்க குத்தமா பாத்தது இல்ல
ஆ நானு குத்தமா சொல்லல தோழி ஆனா நா சொல்லுவே நா வந்து பர்ஃபெக்டா இருப்பே ஆனா அவுங்க வந்து இம்பர்ஃபெக்டா இருப்பாங்க நா வந்து படிக்கிற டைம் படி எல்லா கரெக்டா இருப்பே ஆனா அவுங்க அப்டி இல்ல படிக்கிற டைமு விளாட்டு அடிச்சுட்டு அப்டியே இருப்பாங்க தோழி ஆ காச்சல் அடிக்குது
ஓகே ஓகே தோழி நீங்க எதாச்சு ஒர்க் பண்றீங்களா இல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா தோழி
நா படிச்சினுருக்கே
ஆ ஓகே ஓகே நாங்கே இப்போ ஃப்ரண்ட்ஸ் எல்லாரு சேர்ந்து மூணார் போலானு இருக்கோ ட்ரயின் ட்ரயின் டிக்கெட் கெட்ல்லா புக் பண்ணிட்டோ இ காருதா புக் பண்லான்ருந்தோ அப்புறோ ஃப்ரெண்ட்ஸ்லா ட்ரக்கிங் போலா நம்ம ஏறி எறங்கி ஒரு எடமா போலா அப்டினு சொன்னாங்க ஓகே ம் ஓகேனு ட்ரெயின் புக் பண்ணிருக்கோ இனி டேட் கரெக்டா பிக்ஸ் ஆகல மூணார்ல ஒரு ரெசார்ட் எடுத்திருக்கோ ஸ்விம்மிங் பூல் பேக்லல்லா வரு இந்த க்ளைமேட் ஏத்துக்காது அ தா வீட்டு்ல எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல பெய் அட்வான்ஸா டேப்லெட் வாங்கிட்டு போ அப்டினு சொல்லிட்டு இருக்காங்க
ஓகே தோழி சூப்பர் தோழி
ம் ஆமா தோழி வேற ஆ ரயில்வே ஸ்டேஷன்ல போறதுல இல்ல தோழி ரொம்போ சல சல சல சலட்ன்டு இருக்கு நம்மளா டைம்
ஆமா ஹைஜினிக்கா இருக்கு ஆ ஆ ஓகே தோழி தனி இப்ப நானுமே ரொம்ப ஹைஜீனிக் பாப்பே தோழி
ஆமா தோழி எங் கிளாஸ்ல ஒரு புள்ள உண்டு தோழி சாப்பாடு சாப்ட்டுட்டு இருக் குபோதே மூக்கு சிந்திட்டே இருக்கு தோழி எனக்
சரி அ அதா அதல்லா ஆ கண்டிப்பா தோழி நானுமே வந்து ரொம்போ இது பண்ணுவே தோழி வீட்லதா
கேக்க தெரியாது தோழி எப்பவுமே ஒரு குதிரைவால போட்டுட்டுதா தோழி வரு
ஓ அப்டி நீங்க சொல்லாதிங்க தோழி அத உங்களோட மாடல்லா இருக்கு அந்த குதிரை
கோட்லலா பட்டன் இருக்காது
அது அவங்களோட மாடல்லா இருக்கு தோழி அந்த முடி செய்றது கூட அவுங்க போனிட்டையில் கூட அவங்களோட மாடல்லா இருக்கு
ஆ இருக்கலா ஆனா எங்களுக்கு க்கு வந்து அந்த மாடல்லா தெரியாது ஏழ வீட்டு நல்ல மாதிரி வரு ஆனா நல்ல பணோ இருந் தோழி வெளியதா காமிக்க மாட்டாங்க
ஓ அப்டியா தோழி
செரி நம்ம எல்லாத்தையுமே வந்து நேச்சரா எப்பமே வந்து உண்மையாதா இருக்குறது அதெல்லா அந்த ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்டு உண்டு வாய எடுத்து த்தா போயி தோழி ஏமாத்து வேல ஃபுல்லா பொய் தா பேசோம் ஏதோ அந்த குதிரவால் போட்ட இதுலலா எப்டி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்குது நம்மளாலல்லா இருக்க முடியாது ஆமா
எப்டி இருந்தே இருந்தாலும் நீங்க குதிரவால் போட்ட பிள்ளையாவே அப்ப பேசக்க கூடாது தோழி பாவு அது அவுங்களோட மாடலா இருக்கும் அந்த குதிரவாலு
ஆ இருக்கலாம் ஆனா அது குதிரவால் கூட போல இருக்காது ரப்பர் பேண்ட் கூட கெடையாது அவுங்க வீட்ல சேரி சொல்ல முடியு நம்மதா ஹெல்ப் பண்ணணும் நா இ மாச்சும் முடுஞ்சா ஏதாச்சும் கொண்டு குடுப்பேன்
ஓகே தோழி சரி ஓகே ஓகே உம்
அப்பறோம் உங்க வீட்ல வேலக்காரங்கல்லா வச்சிருக்கீங்ளா இல்ல நீங்க தா வேலை பாப்பிங்ளா
இல்ல தோழி எல்லாத்துக்குமே சர்வண்ட் வச்சுட்டோம் ஏன்னா வந்து எனக்கு வந்து வேலை நெறைய வேலை உண்டு பிசினஸ் பண்றேங் தோழி இந்த ஆர்ட் அண்ட் கிராப்ட் பிசினஸ் அதெல்லாம் வந்து சைட்ல பண்ணிட்டு இருக்கேன்
என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இப்டிதா டெக்ரேஷன் அவளு அவ ஆளும் சேந்து டெக்ரேஷன் ஒர்க் பண்றாங்க
சூப்பர் சூப்பர் சூப்பர் ஆ
அந்த அவுங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல டெக்ரேஷன் பண்ண போவாங்க இவ அதே இடத்துல வந்து இது ஹேம்பரு இல்லேன்னா பொக்கேன்னு சொல்லி ஆர்ட்ரு புடிச்சு போவா
ஓகே தோழி பரவாயில்ல செம்ம மேக் ஃபார் ஈச் அதர் மேக் ஃபார் ஈச்
இச் சதரா அந்த பையே ரொம்ப பாவம் மேடம் ரொம்ப பாவோம் இந்த பொண்ணுதா ஆ ரொம்ப திமுறு புடிச்சவ சொன்னம்லா எல்லாமே உண்டு ஆனா வந்து இந்த குதிராவால் போட்டு
அந்த குதிர வால் போட்ட பொண்ணா ஐயோ அப்டி சொல்லாதாதீங்க அவங்க மே க் ஃபார் ஈச் அதரா இருக்காங்க ஏன்னா அந்த பாயிண்ட் கிரியேஷன்க்இந்தபிள்ள வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராப்ட் அவுங்களுக்குள்ள அந்த கனெக்க்ஷன்
ஓபன்பண்ண போறான்னு சொல்லி இருக்காங்க என்னவோ தெரியல நல்லா இருந்தா சொல்றேன் எல்லாருக்காகவும் பிரேயர் பண்ணுவே ப்பவுமே எங்க காலேஜ்லயும் அப்டிதா சாப்பல் போங்க சாப்பல் போங்க
தெரிய வருது
கண்டிப்பா கண்டிப்பா நாங்க டெய்லியுமே சாப்பல் போய்ருவோ அந்த மாதிரி இங்கே எப்பவுமே பிரேயர் பண்ணி எடுத்து காடோட இதுலே தா இருப்போ
ஓகே தோழி ஓகே தோழி
உம் வேற என்ன தோழி உங்க அம்மா எல்லாம் நல்லபடியா பாத் த்துக்றீங்களா
நீங்க எப்டி பாத்துப்பீங்ளா பாப்பா சவுன்ட்லா கேக்குது உங்க கொழந்தயா
ஆமா எங்க அக்காக்கு ஒரு பாப்பா இருக்காங்க இவுங்க கூட வெளையாட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஒன் ஹவர் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவே அவர் எங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவே அப்டி நேரோ போவும் உங்களுக்கு எப்டி வந்து டைம் பாஸ் ஆகும் வீட்ல
ஆ எனக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும் தோழி போனு இந்த பிஸ்னஸ் அப்டியே அப்டி டுவெண்டி ஃபோர் ஹவுஸ்மே ஒர்க்லயே இருக்கு தோழி
அப்டியே இருக்கக்க கூடாது நமக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கேம்லா வெ இருந்தா தா ஒடம்புல ஃபேட் போட்டுருவேன் தோழி நான்லாம் ரொம்ப ஓ அ ஹெல்தியாதான் இருக்கேன் எனக்குலா ஒரு நோய் கெடையாது
ஓ ஓகே சரி ஓகே ஓகே நானுமே இனி ட்ரை பண்றேன்னு ஆனா என்னால முடியல டொவன்டி டொவன்டி ஃபோர் ஹவர்ஸ் வொர்க் பிசி
கண்டிப்பா நீங்க ஃபேட்டா இருப்பீங்கன் தா நா நெனைக்கிறேன் கண்டிப்
இல்ல தோழி இல்ல தோழி கண்டிப்பா இல்ல தோழி
அப்புடி இருக்காதீங்க தோழி எதாச்சும் நான் சொல்றேன் நல்லதுக்கு தான் சொல்றேன் எதா ச்சு வேல பாருங்க கண்டிப்பா ஓடி சாடி ஒரு டென்ஹவ் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து உங்களுக்குனு சொல்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க ஒர்க் அவுட்ஸ் யோகா
ம்
இல்லன்னா பிரேயர் பண்ணுங்க காட்டுட கேட்டாலே போது
ஆ நா ப்ரெயர் பண்ணுவே தோழி ஃபைவ் டைம்ஸ் நா வந்து ப்ரெயர் பண்ணவே தோழி
ஓகே ஓகே அது குட் ஹேப்பிட் தா தோழி
ம் ம் கண்டிப்பா தோழி எனக்கு தெரியு தோழி ஆ அப்றோ வேற என்ன தோழி சொல்லுங்க அ லைஃப்ல என்ன ஆளான்னு இருக்கீங்க உங்ளுக்கு
நாங்க என்னோடைய ஆம்பிஷனே வந்து டாக்டர் ஆகலாம் அப்டினா பட் இப்ப வந்து கொஞ்சோ டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அதுல செலக்ட் ஆகி இன்னைக்குதா ஸ்டேட் லெவல் காம்பிடிஷனுக்கு போயிட்டு வந்திருக்கே ரிசல்ட் நாளைக்கு தா தெரியு கொச்சி வேர போணும் போயி ப்ரைஸ் கண்டிப்பா அவுங்க சொல்ட்டாங்க ஜட்ஜ் ஃபஸ்ட் உனக்கு தா ஃபர்ஸ்ட் பிரைஸுனு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு ஜாயிண்ட் ஆயிருக்கா அதா எனக்கு மனசு கஷ்டமாவே இருக்கு அவா ரொம்ப வரையலா மாட்டா சும்மா மெஹந்தியே கிண்டுவா கேட்டா நா நல்லா போடுவே சொல்லுவா எஸ் அப்டி செரி ஓகே நாளைக்கு போவோ எப்டியு ப்ரைஸ் வாங்க கண்டிப்பா நீங்களு வரணு தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம்
ஓகே தோழி வேற உங்க வாழ்க்கை எல்லா எப்டி போகுது தோழி
ஆ போது தோழி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல இருக்கது சேரி அக்சப்ட் பண்ணிட்டு தான போணு நீங்க என்ன நெனைக்கிறீங்க லைஃப பத்தி
லைஃப் ஒரு வாழ்க்க ஒரு வட்டோ என்ன தா ஆனாலு சுத்தி சுத்தி ஒரே எடத்துலதா வந்து நிக்கணு அதனால இருக்க ஒரு வாழ்க்கையே ரொம்ப என்ஜாய் பண்ணனு
ஆ நமக்கு கஷ்டோ வந்தா என்ன தோழி பண்ணதுக்கு அது எதாவது வழி சொல்லுங்க
முடிஞ்ச அளவுக்கு அழுதுரனு தோழி
ஆ
முடிஞ்ச அளவுக்கு அழுதுட்டு அதுக்கப்பறோ போல்டா அந்த கஷ்டத்த ஃபேஸ் பண்ணணு எந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாம நா ல்லா அப்டிதா தோழி அழுதுகிட்டு அப்பிடியே மூலையிலயே இருந்துற மாட்டே கண்டிப்பா அத ஃபேஸ் பண்ணுவே
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
வேற என்ன தோழி சொல்லுங்க கவிதை கவிதை எழுதுற பழ கோ உண்டா உங்களுக்கு
இல்ல தோழி அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல தோழி உங்குளுக்கு இருக்கா
இருக்கு நா லான் ரொம்ப க கவித எழுதுவே ஒரு கவிதய சொல்லட்டுமா தோழி
எதாது ரெண்டு கவித சொல்லுங்க தோழி கேட்டுட்டு
தில் உழுந்தவன் முத்தெடுப்பான் காதலில் உழுந்தவன் பிச்சை எடுப்பான் இந்த
ச சூப்பர் தோழி கரெக்டா பேசுறிங்க
கண்டிப்பா கண்டிப்பா இப்டி இன்னொரு கவித வந்து கொஞ்சோ அது வந்து இப்டி ஈஸியான கவித சொல்லலானு யோசிச்சிட்டே இருக்கே
ஆ
கட கண் கடலு கடல் நீர் உப்பு கைக்கு கண்ணீரு உப்பு கைக்கு கு இது எப்டி இருக்கு
ஆ சூப்ப அதோட ஃபஸ்ட் தா அ தோழி எனக்கு சூப்பரா பிடிசிது நாளைக்கு எ ப்ரெண்ஸ்ட்ட போய் இத சொல்லணு
ட மேட்ச ஆகுதுனு எனக்கு தோணுது தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோனமே ஏ ஃப்ரண்ட்ஸ்க்லா எடு கண்டிப்பா செட் ஆவு தோழி ஒத்து போற கவித தோழி
பாவோ கண்டிப்பா இவங்களுக்கு குடுத்தே பிச்சை எடுக்கதா செய்வாங்க அந்த நெலம வந்துரு
இன்ன தோழி செய்யா என் செய்ய இருக்கு வேற என்ன தோழி சொல்லுங்க
ஒங்க அக்கா என்ன பண்றாங்க ஓர்க்ங்கா இல்ல படிச்சுட்டுருக்காங்ளா
ஏ அக்காவு இந்த பிசனஸ் சைட்லா ஏ கூட சேந்து பண்றா தோழி ஆன நாதா ஓனர் ஏ அ கா வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்டிக் மாரி
அது ஏ அக்கா ஓனர் இல்லாம நீங்க ஏ ஓனர்
ஏனா எ அக்காக்கு அவ்ளோ அறிவு இல்ல தோழி எனக்கு இருக்கிற அறிவ வச்சி அவளுக் நா சொல்லி தந்து இந்த அளவுக்கு அவள நா ஆக்கிருக்கே தோழி
ஓகே ஓகே இங்க எங்க அக்கா வந்து மெயின் அவ வந்து ஒரு நல்ல ஒரு எடத்துல பொசிஷன்ல வச்சிருக்கோ வரக்கூடிய ஷேர்ல மட்டு பங்கு
ஆ
மத்தபடி நா தா அங்க எல்லாமே ஒர்கிங்
ஓகே தோழி பரவால்ல பரவால்ல செரி தோழி நம் நேரம் முடிந்துவிட்டது மீண்டும் சந்திபோம் தோழி நன்றி வணக்கம் ம்